ஹலோ
எனமா பண்ற
சும்மாதான்னே இருக்கே என்ன பண்றீங்க
ம் ம் சும்மாதா இருக்கே நல்லாருக்கியா பிள்ளைக நல்லா இருக்குகளா
அ எல்லாரு நல்லாருக்காங்க
ஆ அப்பறோ நேத்து போனீங்களா பீச்சுக்கு
ஆ போயிட்டு வந்ததுட்டோ அண்ணி
நா மெசேஜூ போட்டே நீப் பாக்கவு இல்ல ஒன்னு ரீப்ளேவும் பண்ணல அப்றந்தா நெனச்சே என்னன் தெர்ல கெளம்பிடுச்சு போலருக்கு
எட்டு மணிக்கிலா கிளம்பிட்டோ
களம்பிட்டீங்களோ போயிட்டு எத்தன மணிக்கு வந்தீங்க
இங்க வர ரெண்டு மணி ஆயிட்ச்சு நைட்டு
ஐயுயோ அவுளோ டைம் என்ன பண்ணிய அங்கே
அது இங்கருந்து போறதே லாங்கு நீங் கொஞ்சோ ம்
ரெண்டு மணின என்ன பாதி வந்து படுக்கவே வேணாமே விடிஞ்சுருக் மே ம்
ம்
சேரி சேரி பாப்பா தூங்கிருப்பாளே வரையிலே
அ கொஞ் தூர வண்டில பைக்லே போணோ அப்பறவ ஜாலியாதா இர்ந்தா
ஜாலியா இருந்துச்சா நல்லா விள்யாண்டுச்சோ நல்லா கூட்டமா
கூட்ட ரொம்ப இல்ல கொஞ்சம பேரு தா இருந்தாங்க நைட்டு
ம்
ம் ஆமா அங்க ஃபுல்லா ஆள் இருந்து டேதா இர்ந்தாங்க
ம்
பகல் மாரியே இருக்கு
அ அ அ
ம் ம்
சேரி சேரி சேரி சேரி அம்மாட்ட பேஸ்னியா
அபேஸ்னண்ணி
சேர் சேர் சேரி பாப்பா என்ன பன்து சிக்கன் இந்தா இப்பதா எந்துருச்சாங்க இன்னக்கி சண்டேல
அ
எந்துரிக்கவே லேட் ஆயிச்சு இன்னு சாப்புடல எந்துருச்சி எல்லாரும் நா டீ குடிச்சே அவிங்க எந்துரிச்சு இந்த தெரில தஷ்மினுக்கு தா வயிறு வலி மருந்து குடுத்தே அதோட இருக்க இன்னு சாப்புல்ல யாரு அ இனிமேதா எந்துரிக்கெணு அ எந்துரிக்கெணு இனிமேதா எந்துருச்சு இனி சாப்பாடு செஞ்சு சாப்ட் சே மெதுவா செய்வோன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோ
அ பசிக்கிதுன் கேக் மாட்டானுங்க
கேப்பாய்ங்க அவிங்களா கேப்பாய்ங்க தா ராம் கேட்டாந்தா இந்த வரண்டா கொஞ்ச வேல இருக் முடிச்சிட்டு வரீங்கன்னே அதோட ஓடிட்ட ஆமா டைமிங் இல்லே நமக் சேர் முடிச்சுட்டு பேசிட்டு போலா கொஞ்ச நேரோ
ம் ம்
நீ என்னாச்சா இங்கே சமையல்லா முடிஞ்சிருச்சா
இங்க காலைல பாப்பாக் ஊட்டிட்டே இனிமேதா சாப்புட்ணு ம்
அ நான்வெஜ் எடுப்பீங்ளா
அ ஆமா
ம்
ம்
காலைல என்ன சாப்பாடு
காலையில இட்லி தா இட்லி சட்னி சாம்பார் மத்தியானோந் தா நான்வெஜ்
செரி செரி செரி ம்
மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க
மட்டனா செரிம்மா செரிமா நீ சம் இன்னு எந்திரிக்கல ஆட் டுகால் தா போய் பாப் பொண்ணு பதினோரு மணிக்கு தா வரு இங்கெல்லா வந்தா போய் அண்ணெ பாத் துட்டு வாங்கிட்டு வருவாங்க
ம் ம்
அவட இருக்கு அத்தை யு மாமாவு அங்க போயிட்டு வந்துட்டாக அங்க என்னமோ ஆ அப்பதா காலையிலே போயிட்டாய்ங்கே நாங்க தூங்கிட்டு இருந்தோ
ம் ம்
அவங்க எந்திரச்சி போய் சா பாத்துட்டு பேசி ட்டு சாப்ட்டுட்டு வந்துட்டாக அதவோட இருக்கு
ம் ம்
நீ என்ன பண்ற
இந்தா பாப்பா கூட தா
ம் எங்க உங்களது
வேலைக்கு போயிட்டாக நேத்தி லீவு நேத்தி லீவு அதா வாரத்துல ஒரு நாள் தா லீவு
ஓ அது நம் இஷ்டத்துக்கு எப்போ வேணா எடுத் துக்கலாமா
அஹோ அப்புடி இல்ல மாத்தி மாத்தி வருவாங்க சிப்ட்டு தானே இன்னொருத்தவங்களுக்கு ஞாயிற்றுக்கெழம லீவா இருக்கும் போது இங்களுக்கு சனிக்கெழமை லீவா இருக்கு
அப்ப நேத்து வந்துருப்பாங்க தூங்கவே இல்லையே
ஆமா போயிட்டாங்க அப்புற வந்துதா தூங்குவாங்க சாயந்தரம் வந்துருவாங்க ஆ சண்டே மட்டு ஜென்ரல் சிப்ட்டு மாரி
ம் ம்
ம் காலையில போயிட்டு சாய்ந்தர வருவா
சரி சரி சரி ம் அப்புறம் அத்த மாமால்லா எங்க
இங்க தா இருக்காங்க
செர் செர் செரி
ஆ
ம் நீ ஸ்கூட்டி ஒண்ணு வாங்கி வெச்சுக்க வேண்டிதானே போக வர்றதுக்கு நீயு ஸ்கூட்டி ஒண்ணு வாங்கி வெச்சுக்க வேண்டிதானே போக வரதுக்குன்னே
ஆமா நீங்க எப்டி ஓட்ட முடியாது இங்கே
நீங்க இருக்க ஏரியா வந்து ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னீயே அங்கனக்குள்ள ஓட்டி பழகலாம்ல
அதுதான் ஓட்டி பழகனு ம் ம்
ம் ஃப்ரீ ஸ்கூல்ல்லா இருக்கா பாப்பாக்கு அங்கன
ஆ பக்கத்துல இருக்கு
அப்புற என்ன அவள நல்லா பேசுறோனா அங்குட்டு அனுப்ச்சி வுட வேண்டியதானே
அதுதா நீ பாத்துக்க க அனுப்பனு
அதெல்லா விடலா நீ விடு ஒரு ஒரு வருஷத்துக்கு இங்கின்னா பழகிரு கரெக்டா அப்றோ வேற ஸ்கூல் போடுறதுக்கு கரெக்டா இருக்கு இப்பயே அதுக்கு இரண்டற வயசுங்றியே
ஆமா ரெண்டற வயசு ஆயிட்ச்சு
போடு கொஞ்ச நாள் போச்சுன்னா அதுக்கு இன்னு நல்ல பழக்கம்லா வரு
அ
கொஞ்சோ மிங்குல் ஆயிரு நீ நெனக்க வேண்டா ஃபஸ்ட் ஃபஸ்ட் அப்றோ ஸ்கூ போயலெல்லா அழுகாது இப்ப நம்ம பே பண்ணி வச் சோன்னா அப்றோ கரெக்டா போற நேரத்துக்கு ரொம்போ இது பண்ணிருங்க தகராறு பண்ணிருங்க தேத் இப்ப அவ சோலை பாண்டி தினைக்கு அழுதுட் தா போறானா
அ இப்ப ஒரு நாள் அழுகாம போனானா ப்ரு திரும்ப அழுது கிட்டு தா போறா போல
ஆமா
அ
தெனைக்கு அழுதுகுட்தா போறானா வரையிலயு அழுதுகுட்டு தா ஒக்காந்து இருப்பானா அதோடயே போய்ட்டு நாளைக்கு வரே சொல்ட்டு வருவானா டிஜேக்கோ
ம்
அப்றோ உள்ள ஒரு ரவுண்டு அடிச்சிருவானா
அது அடி வேற வாங்கிட்டானா
அவன வச்சுக்கிறது பெரிய விஷயோ
ஆமா
அ அவனல்லா மெயின்டெய்ன் பண்றது பெரிய பெரிய விஷ்
அதா போய எது ஏதோ சொல்லி குடுதுருப்பாங்க போல ரைம்ஸ் ஏதோ
அ
சொல்லி குடுத்தோன எல்லா பசங்களு உக்காந்துருக்குறாங்ளா அவங்கள சுத்தி சுத்தி வரானா
அதுக ரைம்ஸ் காவ சுத்
சுத்தி வந்தோன்ன அப்றோ சும்மா லைட்டா தட்னாங்களா
ம்
அது வந்து வீட்ல வந்து சொல்ட்டானா மிஸ் என்னைய அடிச்சிட்டாங்கன்
ஆமா ஆமா தூங்கிட்றிக்கேல அழுதுட்டானா எந்திருச்சு இவே ரொம்ப சேட்ட பண்ணுவேன்ல்ல
ஆமா எந்துரிச்சு எந்துச்சு ஓட்னா ஒக்காந்து இருந்தா பரவால்ல ஏதோ சொல்லி் குடுக்கும் போது கவனிச்சா பரவால்ல
ஆமா
பே கூப்ட்டாலே கேக்க மாட்டா
அவே ஒரு வித்தியாசமான பிறவி அவன மெயின்டென் பண்றது அவுக அம்மானால மட்டுந்தா முடியு
ஆமா
ஆமா பத்து நிமிஷோ நம்மட்லா விட்டுட்டு போச்சுன்னா என்ன ஆகும்னே தெரியல அவன வச்சு பாத்துக்கிட்டது இல்ல நம்ம
நா பாத்துருக்றே இருப்பா ஆனா அவங்கிட்ட ஏதாவ்து ஒன்னு விளாட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கணு பண்ணிக்கிட்டே இருக்கணு ஆம் பக்கத்துலே உக்காந்து அவனுக்கு ஏதாவ்து ஒன்னு சொல்லிக்கிட்றுக்கனு வேற காம்ச்சுகிட்டே இருந்தா இருப்பா பாப்பா அப்டிதான பாத்துக்குவா
ம்
ம் அவனுக்கு ஏதாவ்து ஒரு விளாட்டு சொல்லிக்கிட்ருப்பா ஆ இது கொஞ்சொ இதுவா இருக்கு ஆனா அடம்புடிக் கிறது வெயில்ல போணு பண்ணனு அப்டின்னு அடம்புடிக்கு
அடம்புடிக்குமது
ம்
ம் நேத்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பாஹ
ஆமா
ம் கடலல்லா எறங்கி ஓடுமா
ஆ எறங்கி போவா ஃபர்ஸ்ட்டு போறம் போது பயப்படுவா அப்பறோ போய் நின்றுவா
ஆ இருக்குறதுலயே அந்த வீக் தான பெரிய வீக்கு
ம் ஆமா அதுக்கே நறைய சைடு போலா அந்த ஸ் சைடு அந்த சைடுன் மாத்தி மாத்தி ம்
ம் இருக்காங்க அண்ணனோட மூத்த அண்ணே ஒய்ஃபு இங்கதா இருக்காங்க
ஆ ஆ
ஐ டி ல வேல பாக்குது
ஆ
அவ்ங்க அண்ணே இங்க இல்ல சிங்கப்பூர்ல இருக்கார் ஆமா ஆமா ஃபேம்லியோட இருக்காங்க அவ்ங்க அம்மா கூட அங்க ஹோட்டல் வச்சிருக்கு
ஒ எந் சென்னைல எந்த பக்கொ
அவ்ங்க போரூர்ல இருந்தாங்க முன்னாடி இப்ப கொஞ்சொ மெயின்ல இருக்குறதா சொன்னாங்க
ஆ
ஃபஸ்ட்டு போரூர்ல இருந்தாங்க
ம் ம்
அந்த வாடகையே அவங்க இருந்த வாடகையே ஒர் இந்த வாடகையே பதினஞ்சாய்ரமோ என்னமோ சொல்லுவாக
ம்
ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு ரூமு ஒரு பாத்ரூம் தா இருக்கு அதுக்கே ஒரு நெ ட்டு பத்தி மாரி கடந்துது ஆமா போரூர்ல மெயின்ல இருந்தாக இப்ப இன்னு கொஞ் சொ மெயின்ல இருக்றதா சொன்னாக இப்ப இருக்க வீட்டுக் போனதில்ல முன்னாடி இருந்த வீட்டுக் போயிருக்கோ
ம்
அப்ப சொல்லுவாங்க அப்ப கூட்டிட்டு போய்ருக்காங்க நம்மளும் போயிருக்கோ ராமு தூக்கிட்டு பாப்பா மாரி இருக்கு ப ராமு அப்ப போயிருக்க கரெக்ட்டா ரெண்ட்ர வயசுல தூக்கிட்டு
ஆ அ
ம் ஏழ்ர வர்ஷொ ஆச்சு நாங்க சென்னை வந்து அவ்ங்க வீட்டுக்கு வந்து அப்ப அவன ஸ்கூல்ல சேக்காதனால கொஞ்ச நாளு ஸ்டே பண்ணி இருந்துட்டு அவ்ங்க பீச்சு இந்த மாரி படொ தேட்ரு இந்த மாரில்லா கூட்டியின் போனாங்க ஒரு பதினஞ்சு நாளு இருந்தோ அதுக்கப்றொ கெளம்பி வந்துட்டோ புடிக்கல அந்த ஊர் புடிக்கல
ம்
இந்த ஊர்ல இருந்தவங்களுலா அந்த ஊரு
போய் பாக்குறப்போ எடத்துக்கு போம்போது ஏதாது ஒண்ணு சுத்தி பாக்குறப்போ போனா போலா
ச்சோ ஆம்
அ எங்யா போய் பாக்கறதுனா போலா இங்யே இருக்குறது தா முடியாது
போர் அடிச்சிரு அ உனக்கு இங்க இருக்க புடிச்சிருக்குமா அம்மா வீட்ல
எனக்கு அங்கேயு செட் ஆயிச்சி இங்கேயு செட் ஆயிச்சி ம்
அது வரையில பரவாயில்ல ஒ தங்கச்சி தனியா வேல பாத்துகிட்டு
ஆம்மா ஆம்மா ம் ம்
கால்ல என்ன சாப்பாடு
கால்ல இட்லி சட்னி
ம் மாவல்லா யார் அரைக்கிறது
மாவு நாங்க இங்க ஊற வச்சிருவோ இங்க மிஷின்ல குடுத்து அரச்சிக்குவோ
அஅ ஆமா ஆமா இங்கேயு தா அரச்சி குடுக்குறாங்கே
ம்
நம்ம வீட்டெல்லா கிரைண்டர் இருக்கு
ம் ம் கிரைண்டர் இருக்கு இவ அது இங்க கீழே வச்சு போட்ற மாரி இருக்கு இவ சும்மா இருக்க மாட்டா
ஆம்மா
அதுனால இவ தூங்குனா நாங்களே அரச்சிருவோ தூங்குற நேரோ சில நேரோ தூங்கலனா கடையில குடுத்து அரச்சிப்
சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல மதியானத்துக்கு இனிமேதா சமைக்கணுமா
அ ஆமா அண்ணி
சேரி சேரி சேரி
ம்
நானு தா இவங்களுக்கு போய் தோச ஊத்தணு
ம்
போய் ஊத்தி குடுத்துட்டு
ம்
எனி தா அண்ண போய் எடுக்கறாங்கன் பாத்துட்டு கொஞ்ச நேரோ கழிச்சி நானு போ கூப்பர்ரே பேசுவோ சரி நீ முடிஞ்சி சினா முடிச்சி நீ வேலைய முடிச்சினா நீ பாத்துட்டு போய்ட்டா
அஅ சரி
சேரிமா சேரி பாத்துக்க பாப்பாவ வக்கவா
ஆ வைங்க